ஆ சொல்லுங்க
மேடம் கேக்குதா
ஆ கேக்குதுங்க உங்ளுக் கேக்குதா
ஓ கேக்குது
ம் என்ன பண்றீங்க
படுத்துட்ருக்கேமா சும்மாதா
ம் ஏ சும்மா பத்துட்டு இருக்கீங்க எதனா வேல செய்யலால ம் ஹலோ புரியில கேக்குதா கேக்குலையா உங்களுக்கு
கேக்குது மேடம் கேக்குது
அப்பியு நீங்க ஏ ரொம்ப லேட்டா ரிப்ளை பண்றீங்க கரட்டாதா பண்றீங்களா
ஆமா
ம் சாப்பிட்டீங்ளா
ஆ சாப்ட்டே மேடம்
என்ன சாப்ட்டீங்க
நா வந்து ஆ லெமன் சாதோ உருளக்கெழங்கு தொட்டுக்க
ம் சேரிங்க சேரிங்க
அ ஆ என்ன மேடம் பண்றீங்க
நானாங்க சும்மாதாங்க உக்காந்துன்னு இருக்கே
சும்மாதா
ஆமாங்க நீங்க என்னா பண்றீங்க
ஆ சும்மா டிவி பாக்கலான் பாத்தே இதுங்க இன்னு தூங்கல மேடம்
ஆ அப்புறோ ஆமா நீங்க பொயிட்டு வந்தீங்கல்ல
ஆமா மேடம்
ஸ்கேன் வாங்க
ஆ மேடம்
ஆ குடுத்துட்டீங்ளா
ஆ குத்துட்ருக்கோ
ஆ ஈஸியா ஆ அங்க பேய் எப்டி தேன்னீங்ளா இல்ல டக்குன்னு குடுத்துட்டாங்ளா
இல்வ மேடம் கே அங்க போயிட்டு எதே கவுண்டரான்ட இருந்தே கவுண்ட்ருல வந்து இதா சொன்னாங்க ஃபஸ்ட்டு நீ அந்த ரூம் டிட்டோ அப்பா அப்டினாங்க அந்த ரூம் போனே அ எல்லா லேப் எல்லா டெக்னீஷியன் ஏ வெச்சுபாங்கள்ள குடுத்தவொன்ன என்ன சொன்னாங்க இரு போடா அப்படின்னாங்க கொஞ்ச நாள் காழிச்சு ஒரோரு லட்டர் மட்டு குடுத்தாங்க வெச்சாங்க ஒன்னோன்னு வந்து ஸ்கேன் ஒன்னு இருக்கு நீ வந்து அது வெளிய வந்து வாய்ங்க்கோ அப்டின்னாங்க இது ரொம்ப நாளா வாங்குறது போல இது எப்பயோ கொஞ்சோ இதுல்லா வாங்கிட்டாங்க உன்னு ரெண்டு வாங்கவே இல்ல போல அவுங்க ரொம்ப நாளா வுட்டு வச்சுக்கிறாங்க போல அத அது அப்டியே கேட்டாங்ளா இவுங்க வந்து ரொம்ப நாளா வந்து அப்டியே வச்சிருந்துக்றாங்க ஸ்கேன்ல எட்த்துட்டுக்குறாங்க பேல்லா பண்ணிட்டுக்குறாங்க இது வாங்கற்துக்கு அவுங்க வாங்கல அவுங்க
ம்
அங்க வந்து அது ஒரு லெட்டர் குட்த்து திரும்பவு பொய்ட்டு அது இது வாங்கிட்டு வந்தே மேடம் அத ஸ்கேன் அ
ஓ சேரிங்க சேரிங்க ம்
அவுங்க சொன்னாங்க ரெண்டு வாரத்துக்கு மேல ஆவுது ஸ்கேன் எடுத்து அப்டின்றாங்க ஒரு வாரமோ ஒரு வாரதுக்கு மேல
ஓகே ஓகே எதுக்கு இவ்ளோ லேட் பண்ணாங்கன்னு தெரிலியே
ம்
ம்
சரி என்ன மேடம் என்ன கத
ஒரு கதையு இல்லங்க நீங்க என்ன கத
ஒரு கதையுமில்ல
ஆமாம் நேத்து நைட் ஏ லேட்டா வந்தீங்க
நைட்டா மேடம்
ஆமா எப்போ வந்திங்கனே தெர்லியே
நைட்டு நா போனல்ல மேடம் நா போனதே பதினொன்றரைக்கா பதினொனு ன்ர மணிக்கு போனே திடிர்னு பொய்ட்டு அவனா ப்ராக்டிசுலா பண்ணிட்ருந்தா
பதினோரு மணிக்குல்லா கெளம்பிட்டீங்க
அ பதினொன்னு இல்லலல்ல அவ்ளோக்குல்லா இல்ல மேடம் பதினொண்ணு பதினொன்னு பதினஞ்சு குத்தா கெளம்பிருப்பே
ம்
அங்க போயி கொஞ்ச நேரோ இருந்தே ப்போ பன்னண்டு மணி ஆச்சு அங்கருந்து
ம்
சேரிண்ட்டு கொஞ்ச நேரோ இங்க இருந்தோ பன்னெ பன்னெண்டு வரைக்கு இருந்துட்டு சரி போலா அப்டின்ட்டு எல்லாரு கெளம்புவோ கெளம்பு போது என்னா ச்சு சேரி சரி எங்னா சாப்ட்டு போலா அப்டின்ட்டு வந்து இது வீட்டுக்கு போனாங்க அண்ணா நகரு
ம்
அண்ணா நகர்ல பொய்ட்டு பிரியாணி சாப்ட்டு நைட்டு சாப்ட்டு அதுக்கப்றோ வந்து இதுக் போனோ செல்லுக்கு போனோ
ம் பொய்ட்டு
அங்க பொய்ட்டு அ அங்க பொய்ட்டு ஜூஸ் குடிச்சுட்டு திரும்பவு வந்து கொஞ்ச நேரோ பேசிட்டு வீட்டுக்கு வந்துட்டோ நாங்க அதுப்றோ வீட்டுக்கு வந்துட்டு நின்னுக்குறே வீட்டாண்ட அங்கேயே ஒன்ற வர நிக்கிறே கத்திட்டு
ம்
அ வந்து என்ன பண்றதுன் தெர்ல
ம்
அத வந்து அப்ப தான் தொறந்து வுட்டாரு கதவு
ம் இன்டர்வியூ எதுனா வந்துச்சாங்க
தெர்லங்க எனகு
கம்பெனி எதனா இன்டர்வியூ எதனா வந்துச்சான் கேட்டங்க
நீயுதா இல்லங்க
இல்லயா என்னங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லாம இருக்கு நம்ம வாழ்க்கைல ஹலோ
ம் ம்
ம் அப்பறங்க புரியில
அப்பற வேற எதாது
வேற என்னங்க இருக்கு நீங்கதா எதனா சொல்லுங்க
சொல்லலா மேடம் நான் போயிட்டே லேட்டா வந்தே வந்து ரொம்ப நேர கதுவு தட்டிய்ந்தே யாரு வரல வந்து அப்பா தொறந்து வுட்டாரு உள்ள வந்து ப
ஆமா உங்களுக்கு தெரியுமா நியூயார்க்ல அந்த கப்புள்ஸ் பத்தி
ஆ ஆ தெரியு மேடம்
சரி வேற ஆ மேல ஏறி அரஸ் வேர பண்ட்டாங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆனா பரோல்ல ஆனா இன்னு கேஸ் போயினு இருக்கு அவங்களுக்கு
பைன் என்னா கட்ட சொல்லுவாங்க மேல ஏறந்தக்கு மேல ஏறந்தக்கு பைன் கட்ட சொல்லுவா
ஆமா ஏன்னா அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் போட்ட எதுவும் பில்டிங்ல மேல போகக்கூடாது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக் அது ஒடச்சுத் தான போயிருக்காங்க அதனால அவங்களுக்கு எப்டிந்தாலு ஃபைன் கெடைக்கும் பட் வேற கவர்மெண்டோட இதுவ வந்து மீறி இருக்காங்கல்ல சட்டத்த சோ அதுக்கும் வந்து ஃபைன் போடுவ அதுக்கு வந்து மேபி சி தண்டன இருக்குன் நெனைக்கிற ஜெயில் இதுவு இருக்கலாம் மேபி இதுவு இருக்கலாம் ஆ ஜெயில்ல இருக்கிறதுக்கு என்ன சட்டத்த மீறிட்டாங்க இதுக்கப்பற பியூச்சர்ல
இல்ல வேற விஷயமா மேல தற்கொல பண்ணிக்க போனாங்கன்னா அதுக்கு இருக்கு ஜெயிலு இது வந்து சும்மா இதுக்கு தான போனாங்க இதுக்கு வந்து தூர்லா கெடையாது ஆனா ஊந்து இது இது பண்ணாங்கனா அந்த இது பண்ணியிருபாங்க அத அதுக்கு ஏ னா தண்டனனா எதுனா ஒரு ஃபைன் கட்ட சொல்லி ஏன்னா ஒரு நாள் வந்து நீங்க இது போலீஸ் இதுல இருக்கணு ஒரு வார
அதுதா ஒரு வார ஒன் மந்த் அப்டி வேணா இருக்கலா
ஆ இவுங்களுக்கு கவுன்சிலிங் குடுப்பாங்க அப்டின் சொல்ற மேரிதான் இருப்பாங்க
ஏன்னா அவங்க வந்து ஏன்னா வந்து பியூச்சர்ல பண்ண கூடாதுல்ல இவங்களுக்கு அப்பறம் வேற யாரும் அந்த மாரி அதனால வந்து அதுக்காக எதனால தண்டன குடுக்கலாம்ங்கான நிக்கிறாங்கனா தெர்ல ஒன்னு கோட்ல எதுவுமே சொல்ல உனக்கே ஸ்புயல் இருக்கு
ம் அப்பறோங்க
அதங்க வேரது சொ
நான தா இந்த கதைய இந்த கதை எதுலுமே எனக்கு புரியலையா நா போய் சார்ஜிபி டி கிட்ட கேட்டே எப்பா இந்த கதையை பத்தி கொஞ்ச சொல்லுன் சொல்ட்டு அதுகிட்ட சொன்னா அது வேற ஏதோ ஒரு கதய எத்துனு வந்து சொல்லுது எனக்கு நியூயார்க் வந்து லவ்வர்ஸ் கான பிளேஸ்சு அப்படல்லா சொல்ச்சு ஒன்னே இப்ப ரீசெண்டா நடக்கிற கேஸ பத்தி பேசுடானு சொன்னே ஒனே அது சொல்லுச்சு இந்த மாரி இந்த கேசு இதுக்குதான்னு சொல்ட்டு நா ஒன்னே கேட்டே அது பேனர்ல ஒரு பிளாக்ல அந்த வேட்சு பட் நா அத கேப்பே அதா அந்த பவர் ஆப் லவ் அ போட்டுருந்தல்ல அத கேட்டு அதுக்கப்பறமா கேட்ட அதுகிட்ட சரி நீன்னா சொல்ற இதுக்கு என்ன மாரி கோர்ட்ட என்ன மாரி ஜட்ஜ்மெண்ட் குடுப்பாங்கன்னு நீ என்ன நெனைக்கிறன்னு சொல்லி கேட்டதுக்கு அதுதா சொல்ச்சு இத மாரி அந்த சட்டத்தின்படி பாத்தா பைன் மே பைன் கட்ட சொல்லுவாங்க இல்லன்னா ஆ இல்லன்னா வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கிட்ட ஆ ஜெய்ல்க்கு த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் மந்த்த் கிட்ட ஜெயில் ஜெயில்ல வைக்கலா எதுவு நம்மகிட்ட இல்ல கோர்ட் என்ன விசாரணைக்கு அப்பற தா தெரியும் கோ கோர்ட் என்ன சொல்றாங்களோ அதுபடிதா நடக்கூ மேபி இதெல்லா இருக்கு என்னன்னா வந்து அவுசரஸ் பண்ணுவாங்கள அவங்க எங்க அவங்கல்லா அவங்க கூடயே இருப்பாங்கள அவங்க நடவடிக்கைய வந்து கண்காச்சினு இருப்பாங்கள அது மாதிரி கூட அவங்கள பண்ணலா அதுமல்ல சஜேஷன் சொல்லிச்சு அது பாக்கலா இன்னு கேஸ் முடியல கேலுங்க வேற என்ன தெரியணுனா சொல்லுங்கன்னு சொல்லிச்சு நா வந்துட்ட வெளிய
இவ் ம்
வேற எது இல்ல மேட அதுதா
ம் சேரிங்க சேரிங்க
பாக்கெட் மணி சரி என்ன வேணு ஹலோ
என்ன வேணும்மா ஏதோ இல்ல மேடம்
என்னாதுமா
அதா
என்னது சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட் கால்ல பாக்கலா பாய்
சரி ஒகே பாய் மேம்
ம்